ஹலோ
சொல்ட்ரி
இந்த ஃபோனுக்கு ஏதோ லூசு புடிச்சிருச்சு நெனைக்கிறே
ஏ ஹாங்காவுதா
ஏ இல்லேல்ல ரெண்ட்
சைடு பட்டன் அமுத்தாத சைடு பட்டன் அமுத்தாத
ம்
சொல்லுங்கள் அம்மா வீட்டுல இனனைக்கி ஒரே ஜாலி ஏய் இந்த லீவுக்கு ஒ கசின்ஸ்ல்லா வரலியாடி
இந்த லீவுக்கா
ம் இப்ப ஸ்கூல் லீவ் உட்டாங்கல்ல அப்ப எப்பவு வருவாங்கல்ல
ஓ வந்தாங்க
நீ போலயா
ஓ அவங்க இங்க வருவாங்க இல்ல நா அங்க போவே
ஓ
ம்
எப்போவு லீவுக்கு வருவாங்கல்ல இந்த வாட்டி எதோ நீங்க எதோ போட்டு நா பாக்கலயா அத கேட்டே
எங்க நா இங்க இருப்பே அவளுகலா அங்க இருப்பாளுக எங்க வீட்ல
அப்ப நீயு அங்க போய் விருந்திருக்க வேண்டியதான
போ நா கா ஆ மதியானத்துக்கு மேல இல்ல சாய்ந்திரத்துக்கு மேல போவோ
ஓ
போயி அவங் கூட இருந்து வீட்டுக்கு வர பண்ணெண்ட்ர மணி ஆயிரு நைட்டு
ஆ ஆ
அதுக்கப்றோ அவுங்களு இந்த டைம் இங்க அதிகமா இருக்கல திருச்சி போனாங்க அண்ணா வீட்டுக் போனாங்க
ஓ ஓ
ம் அப்றோ
அப்பறம் சொல்லுங்கள் ஷவர்மா சாப்பிட்ணு போல இருக்குடி
ஆ எனக்கெல்லா இனி எனக்கு இன் இனி சிக்கன் ஐட்டம் சாப்டாலே அடிதா
யா
எங்க அம்மா உன்ட சொல்லிட்டாங்க இனி அவ உன்னய புடிச்சி இம்ச பண்ணனா என்னைய கூப்டு நா வந்து அவள அடிக்கிறேன்னு
யாரு
எங்க அம்மா என்னய கூப்ட்டு சுத்தக் கூடாதாமா நா எத வாங்கித்தானு கேட்டா வாய்ங் குடுக் கூடா தாமா
ஐயையோ யார்ட்ட அண்ணாட்டயா
ஆ
ஹூ ஹூம்
என்னது இது புதுசா இருக்கே
அதா லூஸ் மோஷன் போச்சுல்ல
ஓ அதுனால
ஆ
ஆ ஆ
அப்பறொ
பா அம்மா கூப்பட்லையா மத்தியானோ அங்க போயிட்டு வந்தீங்களா இல்ல
ஆமா மத்தியானோ எது டாடி ஊருக்கு போயிருந்தாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சுதா நேத் த்தே வராங்க
ஆ
அப்போ டாடி இருக்கறனால எல்லாத்தயு கூப்ட்டு அங்கயே சாப்ட்டு வண்ட்டோ
ஓ சேரி சேரி
இது முந்தா நேத்து ஒரு சம்பவமாயிருச்சு
என்னது என்ன
எ இது எங்கயோ போனமே மாம்னார் வீட்டுக் கா இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு என்னவோ ஆ எங்கன்னு சரியா ஞாபகோ இல்ல போய்ட்டு வண்ட்டு அப்வே ஒரு பதினொன்ற மணி பன்னெ ப பன்னெண்டு மணிக் கிட்ட ஆய்டுச்சு போயிட்டு வண்ட்டு நா ஒடனே தூங்கிட்டே வீட்டுக்கு வந்தொடனே தூங்கிட்டே என்ட அவ அடு ஃபோன் பாத்துருந்தா நா நல்லா தூங்கிட்டு எனக்கு செரியான வயிறு வலி நல்லத் தூங்கிட்டுருக்கா அவ எழிப்புட்டு இந்த சை அ இந்த சைட் ஒழுங்காப்படு அப்டின்னுடா அப்பயே எனக்கு அப்பயே மு முக்காவாசி முழிப்புவந்துருச்சு
ஆ
சேரி இனி தூங்கதுக்குள்ள பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்கிர்லான் சொல்லி ரெஸ்ட் ரூம் போய் கொஞ்சோ வெளியே வரலான் பாக்கற அங்கே அப்படியே மயக்கம்போட்டு விழுந்துட்டே
அடிப்பாவி
என்ட ஒரு பத்து நிமிஷோ கழின்சி என்னடா போனவள இன்னு காணமேன் சொல்லி வந்து பாக்குறா நா ஏ மேலே ஃபுல்லா தண்ணி
ஆ
அப்புறோ அவ அழுகுறா என்னடி என்னடி என்னடீன் பயந்துட்டா
பைத்தியகாரி
அப்புறோ தண்ணில்லா தெளிச்சுட்டு அதனாலதா எங்க அம்மா சொல்லுது இனி எங்கேயு கூட்டிகிட்டு போக் கூடாது எதுவு வாங்கி குடுக்கூடாதுன்னு
சாப்ட்டதது சேந்திருக்காது உனக்கு
ஆமா அப்பறோ
அம்
நீ எங்கேயு போறதில்லையா வெளிய ஓ ஆள் கூட
எங்கேயுமே வாரதில்ல எப்ப போன வாரம் ஞாயி்த்துக்கிழம இங்கே போய் சாப்பிட்டு வந்த அவ்ளோதான்
ம் எங்கயோ வெளிய போலாம்ண்டி
நானும் அததான் உண்ட சொல்றேன் போலான்னு தான் சொல்றேன்
எனக்கு இப்ப உட்டா நீ அதுக்கப்புறம் காலேஜ்க்கு ரெண்டாம்ந்தேதில இருந்து அதுக் கடுப்புடி யோசி சிக்சாலே வெறியாகுது
லீவ் போட்டாலாம் ஒண்ணு இல்லியா
ஐய ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க செவன்டி பெர்சன்டேஜ் அட்டன்ஸ் இருந்தா மட்டும் போதும்
ஆ
அப்ப வேன கூப்பட்டா வரியா
எங்க
நீ என் காலேஜ் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் வந்துருங்க என் ஆளயும் நா அங்க வர சொல்றேன்
ட்டே
நா அங்க போயிட்டு சிக்னே ஓடி போட்டு சிக்னேச்சர் போட்டு கவ குடுத்துட்டு வந்துடுறேன்
அங்க வந்துக்கலாமா
ஓ பர்மிஷன்னு மாசத்துல அஞ்சு வாட்டி ஓடி போட்டுக்கலாம்
ஓ இப்படி வேற இருக்கா
ம் போட்டு குடுத்துட்டு வந்துடுறேன் என்ன சொல்றே
ம் பாக்கலாம்
அங்கிருந்து நேர போன எந்த இடம் நல்லா இருக்காது டீ
ச்சி போர எடம் வழி ஆனா இங்க இருந்து மண்ட காயும் அர மணி நேரோ கிட்டதானே அங் போறதுக்கு
ஆ ஆமா நம்ம வாறக்குள்ள அவன் பாரு உங்கிட்ட வந்து புலம்பறத மட்டு பாரு
பஸ்ஸுல அவ்ளோ கூட்ட ஏறும்
ம் ஒரு புள்ள பேசிச்சிடி எங்க ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி மிஸ் இருக்காங்கல்ல அவங்களோட டியூஷன் புள்ள சரியா மிஸ் வந்து பேச வெச் சிது உன் காலேஜ் தா உன்னோட அதே கோர்ஸ் தா பேசி சொல்லி பேச வச்சிருக்க அந்த புள்ளய அந்த புள்ளயும் பேஸ்ச்சி செம்மையா பேஸ்ச்சி ஆனா இந்து புள்ள தான் செம்மைய பேசி சு க செரியான கேரக்டரு இப்ப அந்த புள்ள நிக்கு என்னோட அதே கிளாஸ் தா ஆ இன்னிக்கு மெசேஜ் பண்ணிட்டு என்னிய டிரெஸ் எல்லா எடுத்துட்டியல்லா கேட்டா ஓ எடுத்துட்டே ஒரு அளவுக்கு அம்மா எடு டன் சரியா அப்றோ டி நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாறி ஆர்டர் போடலாமா அப்டி இப்டில்லா கேட்டிருக்காடி சம்பமந்தமேல்ல அந்தபுள்ள யாருன்னு கூட எனக்கு தெரியாது
பாத்துருக்கியா
ஆஹ் பாத்தது இல்ல
ம் எது வாட்ஸ்அப்லயா
வாட்ஸ்அப்ல நல்லா பேசிச்சுடி அந்த புள்ள
ம்
ஏனா ஏ ஃப்ரெண்ட்ஸு யாரு ஏ கூடல்ல உ ஃப்ரெண்ட்ஸு யாருமே உ கூ இப்ப இல்லேன் சொன்னாங்க அப்டின் சொல்ச்சு
ம் ஜாலிதா காலேஜ் பாக்காமேயே ஃப்ரெண்டு கெடச்சிருச்சு
ஓ அந்தபுள்ள ஒருத்தி இருக்கா அந்தபுள்ள பேசிச்சி அதுங்க என்ன நெலமன் தெர்ல
ம்
அங்கெனே உங்க அண்ண அட்வைஸு பாய் இருக்கார்ல வெளியூர் போயிருக்கார்ல அவரு என்ன காலேஜ்லா போற லைஃப்லா மாறிர்ச்சு பாத்து பத்ரமா இருக்கணு அப்டி
அது நமக்கெல்லா தெரியுங் சார் ஓடுங் சார்ன் சொல்லியிருக்கனு
அப்டினு சொன்னாரு பாத்திருக்கணு எதோ ஒண்ணு வேணு அப்டின்னா கூப்டு கேளு அப்டி இப்டி சொல்ச்சி
ஆ என்ன பணக்காரங்காய்ட்டாங்ளா அன்னைக்கு எனக்கு இப்டித்தா சொன்னாங்க பண எதோ வேணுனா என்ட்ட கேளு அப்டினு
எதா எதாத் கெடச்சிருக்கு டி அவுங்களுக்கு வேல இருக்குல்லடி அப்ப அப்டிதா இருக்கு
என்ன வேல
ஏ அது எதோ எனக்கு அன்னிக்கு வாட்ஸ்ஸப்ல ஒரு ஃபோட்டோ அம்ச்சுட்டும் போட்டு கம் ப்யூட்டர்லா இருன்ச்சு செரியா நம்ம படத்துலல்லா ஆபீஸு அப்டி சொல்ட்டு நெறைய பேர் ஒவ்வொரு பாக்ஸ் குள்ள உக்காந்து உக்காந்து உக்காந்து கம்யூட்டர் நோண்டிட்ருப்பாங்கல்ல
ஆமா
ஃபோட்டோ அம்சுட்டு மட்டு இத்தா எ எடோ இப்போ இங்கதா நா வர்க் பண்றே அப்டிலா சொல்ச்சிடி
ஐ டி யா
ஐ டி யான் தெரல என்ன வேல
ம்
அப்டி இப்டி சொல்லிட்ருந்துச்சு
ம் அப்பறம்
அந்த புள்ள போ அதுதா அன்னைக்கு சொன்னே இல்ல இந்த மாரி எத்தன மார்க்கு எந்த காலேஜ் போறல்லா கேட்டுச்சு சொன்னல்ல ஆ அப்பதா
என்ன அந்தப் புள்ள போயிடுச்சா
ஆ
கூட இருக்கறது போய்ர்ச்சா
ஓ அது என்னாச்சுன் தெர்ல நீ கேக்கவே இல்லைய அப்றோ
அதான் நான் அன்னைக்கு இது நம்ம கூட இருப்பா இல்ல
தெரிஞ்சு தெரிஞ்சு சொல்லு அவ
அவள் அவளை பத்தி கேக்குபோது நான் கேட்டேன் என்ன பர்மிஷன் வாங்காம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்களுங்கேட்டப்போ இல்லல்ல அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்டின்னாங்க அப்றம்
இல்ல இப்ப கூட இல்ல நான் மெசேஜ் பண்ணி பாக்கட்டா
யார்ட்ட
அது அவர்ட்ட தான்
ஆ அதுக்கப்புறம் அன்னைக்கி என்ன இது நீ தான் பிரிஞ்சுட்டீங்களா அப்டிங்கேட்டப்போ இல்ல இல்ல பேசிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆயிருச்சு அப்டின்னுச்சு
பொய்யுனு நெனைக்கிறேன் நான் கேட்டு பாக்கறேன்ங்கிட்ட என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் நீ கேலப்புறம் உன்டல த சமார உச்சாரப்ப
அய்யய்யோ‌ தண்ணோ என்னடி இப்டியே பாத்துட்டுருக்கு
யாரு
மொட்டை மாடியில உக்காந்துட்டுருந்தேன் பக்கத்தில ஒரு அண்ணா பாத்துக்கிட்டே இருக்கு ஒரு நிமிஷம்
கூப்டு அண்ணே கூப்ரா பாய்க கூப்பிட்டு வர சொல்லு சண்டை போட சொல்லு
நான் கீழே இறங்கறது வரையும் பாத்துட்டு இருக்கேன் அப்றம் கூப்பிட்டா
ஆ சேரிடி